ஆ
என்னதா பண்றீங்களோ கடவுளே நானா
என்னங்க ம் ஏங்க என்னதா பண்றீங்களோ கடவுலே ஒரே கவலையா இருக்கீங்களாட்குது வாழ்க்கையில
கவலை இல்லாதோர் அதுங்க யாரு தா இருக்காங்க இந்த உலகத்துல எனக்கு ஒன்னு புரியல கவலை எல்லாருக்கும் தா இருக்கு யாராவது ஒருத்தவங்க மட்டும் கை காமிச்சு எங்க கிட்ட சொல்லிடுங்க இவன் வந்து வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அப்டியா உங்களுக்கு கவல இல்லையா
நா கவலல்லா எனக்கு இல்லப்பா கவலைக்கு தா கவலையே என் மேல பாத்து
ஐய்யோயோ முடிலங்க நீங்க பேசுறது
என்னங்க பண்றது அதுதாங்க ஒருத்த நல்லா முடியாதே
அப்டி நா சொல்ல வர்ல கவலையே இல்லன்னு நீங்க சொல்றது என்னால நம்பவே முடிலன்னு சொல்ற
ஏங்க நாம்ளே எடுத்துக்கிறதாங்க என்னைக்கு தாங்க கவல இல்லாத ஒரு நாள் இருக்கு ம் சொல்லுங்க எல்லாமே நல்லதா நடக்கு எல்லா டிரெஸ் லா வாங்கிருவோ அப்பவு அது அது ஆமா அந்த டிரெஸ்ஸு வாங்கிருக்கலாமே இதுக்கு பதில் லா அப்டின்லா தோனுல்ல
அது உண்மதா அது வந்து என்ன சொல்றது நம்மளோட நே ச்சரே அப்டிதா இத விட உன்னொன்னு பெஸ்ட்டா இருக்குனா அப்டி தோணுதா ஆனா பாத்தீங்கனா
ம்
இது இது போது அப்டின் நம்ம நெனைக்கணு அந்த எண்ண எல்லாருக்கு வரவே வ ம் வரவே வராது
ம் உண்மதா
கண்டிப்பா நம்மளே பாத்தீங்கனா வெச்சுக்கோங்களே இந்த ஷேர் மார்க்கெட்லா பாத்தீங்கனா வெச்சுக்கோங்களே என்ன நடக் க்கும் தெரியுமா இந்த இந்த இன்ட்ராட்ரேடிங்லா பண் ணும் போது நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கு அந்த அமௌண்ட் ட்டு போது அப்டின் நெனச்சிட்டு நம்ப அதோட எடுத்துட்டு வெளிய வந்துர்ணு ஆனா நம்ம என்னப் பண்ணுவோ இரு இரு இன்னு கொஞ்ச நேர ஆகட்டு எப்டியு இது இன்னு அதிகமாயிடு கொஞ்ச நேர வெயிட் பண்ணலா அப்டின் நெனச்சிட்டு உக்காருவோ கடச்சில பாத்தா என்ன ஆகு இருக்கறது போயிடு ஏன்டா இப்டிப் பண்ற அப்டின்ற மாரி இருக்கு
அப்டி இருக்கு அது எப்டி தெரியுமா இருக்கு அட ஆத்தரம் புடிச்சவனே நல்லா தாண்டா இருந்தே காசுலா வந்துர்ச்சு அப்ற என்ன ஒனக்கு ஹ
இருக்கறது போச்சே அப்டின்ற மார்ருக்கு நம்ம அதுதா நமக்கு எப்டி தெரியுமா அதாவ்து இந்த மனுஷங்க ஆ எப்பவுமே வந்து ஒரு விஷ்ய நமக்கு கெடச்சிருச்சு அப்டின் வச்சுக்கோங்களே என்ன நெனப் ப்பாங்க அப்டினா இத விட இன்னு கொஞ்ச கெடச்சா நல்லா இருக் க்குமே அப்டின் நெனப்பாங்க அதுவு கெடச்சிரு அவனுக்கு அப்டி கெடச்சதுக்கப்பற என்னன் திரும்ப திரும்ப நெனப்பாங்க இன்னு நல்லா பெஸ்ட்டா கெடச்சா நல்லாருக்குல்ல இதுதா வந்து நம்மளோட எண்ணமா இருக்குமே தவர இது போதுனு யாருமே நெனைக்க மாட்டாங்கங்க அதுதா பிரச்சனையே வாழ்க்கைல
எப்பதா போதுன்ற மனம் நம்பளுக்கு வருன்றது இல்ல அது வராதுங்க
ஆ அது வராது அது உண்மதா நமக் கு இது கெடச்சதே இது கூட அடுத்தவனுக்கு கெடைக்கலன் நம்ம நெனைக்க மாட்டோ அடுத்
ஆ ஒரு வீடு கட்னா பத்து வீடு கட்ணுன் தோணு இப்ப ஒரு காரு வாங்குனா ஐயயோ இன்னு ரெண்டு மூணு காரு வாங்கணு டே ஒரு கார்ல தாண்டா நீ போக போற
ஆ மொத மொத ஆனா நம்ம என்ன நெனப்போ எல்லாருமே பாத்தீங்க அப்டினா ஒரு வயசாகும் போது என்ன நெனப் பம்னா நம்ப ஒரு வீடு கட்டிர்ணு நமக்குன்னு ஒரு கார் வாங்கிர்னு இதெல்லா வந்து இது வந்து எல்லாரோட ஆசையாவு இருக்
பொண்ணு எல்லாருமே வந்துட்டு சாப்பாடுக்கு வந்து காசு
ஆ நோய் இல்லாத ஒரு வாழ்க்க இருக்கணு அப்டின்றது எல்லாரோட இதுவாவு இருக்கு ஆனா ஒரு ஒரு ஒரு வேல வந்து அவ இர் வீடு கட்டிட்டா அதுக்கப்றோ பாத்தீங்கனா காரு வாங்கிட்டா அதுக்கப்றோ திரும்ப அவ அவனோட எண்ணோவு என்னவா இருக்கு இன்னு ஒரு பெரிய வில்லா மாரி ஒரு வீடு கட்ணு அப் அப்ப அடுத் தடுத்து அவனுக்கு வந்து அந்த தேவையோட எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டேதா இருக்கு
நாம்பதா அதுக்கு ஒரு பேரு வேற வெச்சிருக்கோமே வாழ்க்கைல முன்னேற்றோன்னு சொல்லி ஒரு பேரு வெச்சுருக்கோங்க நம்பளே நமக்கு அத நம்பள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகயே நம்ம வெச்சுக்கிட்ட ஒரு பேரு
இப்பயுமா சொல்லுவாங்க அவ பாரு அவன்தா பொழைக்க தெரிஞ்சவ பாரு ஒரு வீடு கட்னா அதோட நிறுத்தாம பாரு இன்னோரு வீடு வேற கட்டிட்டான் பரவால்ல அவ வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆயிட்டா ஆ இல்ல நானும் நன் நம்பளு என்ன நம்புவோ ம்ச் ஆமா அப்ப ரெண்டு வீடு மூணு வீடு கட்டி கொஞ்ச நல்லா காசுலா இருந்துனா அவுங்கதா வந்து வாழ்க்கையில வந்து சக்ஸ் சக்சஸ் ஆனவங்கபோல அப்டின்றே அப்ப வாழ்க்கையில வந்து இதுதா பெரிய வெற்றியா எனக்கு இத தாண்டி வேற எதுவும் இல்லையா அப்டின்ற மாரில்லா இருக்கு
ஹ்ம் ஹ்ம் ஹ்ம் ஹ்ம் ஆனா உங்களுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ப யோசிக்கிறோல்ல கடசில பாத்தா நம்புளுக்கு வந்துட்டு நம்ப மேலயே நம்பளுக்கு ஒரு எப்டி சொல்றது ஆ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிரு ம்ச் ஆ சுய சந்தேகம் மாரி வர ஆரம்பிச்சி ஓ அப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்னா அது கரெட்டா தேறது அப்டின் சொல்ட்டு ச அப்பதா நம்ம அந்த கடன்ற ஒரு இதுக்குள்ளயே போவோ கடன் ஏற்கனவே வாங்கிதா கட்ட கட்டிவச்சிருப்பாங்க பாதி பேர் வீடு இன்னொரு கடன வாங்கி கடன் மேல கடன் வாங்கி அதுக்கு ஒரு வீடு ஏ எதுக் க்கு உனக்கு இப்ப ரெண்டு வீடு ம் ஆளுங்க அதுக்கு தவுந்த மா எனக்கு சில டைம்லா தோணு அன்னக்கி வந்து ஒரு க அந்த எது சொல்வேல எங்க கல்யாணத்துக்கு வந்து பேயிருந்த அப்ப எங்க அம்மா எல்லா கல்லாணலா முடிஞ்ச்சிருச்சி எல்லாருமே ஊருக்குலா எல்லா களம்பிட்ருந்தாங்க அந்த அந்த கல்யாண மண்டபம் பாத்தீங்கன்னா பெருசா இருஞ்ச்சு நா எங்க அம்மாட்ட சொல்ற அம்மா இந்த மாரி ஒரு வீடு கட்னா எப்புடி இருக்கு அப்படின்னா கட்லாண்ட மகனே ஒண்ணு இல்ல நீ இப்ப உக்காண்ட்ருக்கல்ல இங்க உக்காண்ட்ருப்ப நா அந்த மூலையில ஒக் உக்காண்ட்ருப்ப அந்த லாஸ்ட்ல சாப்பாடு போடுறானே அந்த மூலைல ஒக் உக்காந்துட்ருப்ப உங்க அப்பா எங்க மண்டபத்து மேல ஏறி உக்காந்துட்ருப்பாரு உ தங்கச்சி எங் இவ மேல மாடில இருப்பா அப்ட்ருந்தா நல்லா இருக்குமா வீடு அப்டினாங்க அப்புறோ எதுக்குமா இவ்ளோ பெரிய வீடு கட்டிட்டு சும்மாவே இருக்கு சில பேர்லா பாத்தித்திங்ளா பெரிய பெரிய வீடு கட்டிருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க உள்ள அப்பப்போ வந்துட்டு வே வீட்ல வேலஸ் செய்றவங்க வந்து கிளீன் பண்ட்டு போயிடுவாங்க எப்பயாவது ஒரு தடவதா வருவாங்க அவுங்க
அதேதா அப் இவ்ளோ பெரிய பங்களா மாரி கட்டி வச்சுட்டு அந்த வீட்ல இருக்குறது ஒரு மூணு பேர்ன்னு வச்சுக்கோங்களே ஒருத்தருத்தவங்களு ஒரு ஒரு எடத்துல இருப்பாங்க ஆ இல்ல அந்த வீ டு நம்ளால வந்து நல்லா கிளீன் பண்ணி ஒழுங்கா வச்சுக்க கூட முடியாது அவ்ளோ பெரிய பங் களா மாரி ஒரு வீடு கட்னா இதே ஒரு ரெண்டு ரூமு இதே நம்ம வீடு இப்ப இப்ப இருக்குறோ இல்லையா இப்ப ரெண்டு ரூமு மூணு ரூமு அது கூட ஓகே தா இதெல்லா தாண்டி பெருசு பெருசா கட்றாங்கல்ல அவுங்களா எப்டி ஒரு வீட மெயின்டெயின் பண்ண முடியு அதுக் கு ஒரு ரெண்டு வேலைக்காரங்க போடணு
ஆ நா ஏ ஃப்ரெண்டு வீடு அப்டிதாங்க இருக்கு அவங்கள்து வந்து பெரிய பங்களா மார்ருக்கு நா எப்பனா அவுங்க வீட்டுக்கு போவேனா வீட்டுக்கு போம்போதெல்லா வந்துட்டு நெறைய அவுங்க இருக்கிறதே அவுங்க அம்மா இருப்பாங்க அவே இருப்பா அதுக்கப்புறோ எப் எப்பயாவது தா அவங்க வீட்டுக்கு வராரு இப்ப கல்யாணோ ஆயிருச்சுனால அவுங்க அப்பா இருப்பாரு எப்யா அவரு நைட்டு தா வருவாரு பாத்தேன்னா அவுங்க அம்மாதா முழு நேரமு இருப்பாங்க இவ இருப்பா யாருமே மத்த ரூம்லா யூஸ் சேவ் பண்ண மாட்டாங்க அது அப்டியேதா இருக்கும் வீடுப்பல்லா பெருசா எதோப் பிளே கிரௌண்டு மார்ருக்குங்க பெருசா எல்லாமே ஒரு கணவுமர் எ எதுக்கு இவ்ளோ பெரிய வீடு என்ன பண்றாங்க ஆனா அவுங்க உக்காந்துட்டு இருக்கறது அந்த சோஃபாலயேதா எப்பமே உக்காண்ட்ருப் பாங்க அந்த டி விக்கு முன்னாடியே உக்காண்ட்ருப்பாங்க அப்ப இவ்ளோதா நம்புளுக்கு எடமே தேவப்படுது ஆக்சுவலா நாமதா வந்து நம்ப பெருசா பெருசு பெருசுன் பாத்துக்குறோ அத பெருசுன்றது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு வாரோ இல்ல ஒரு மாச ரெண்டு மாச இருப்போ
அவ்ளோதா அந்த ஒரு மாசந்தா நமக்கு ஒரு சந்தோஷ குடுக்கு அதுக்கப்றோ அந்த சந்தோஷல்லா ஒன்னு இருக்காது ஆமா போப்பா அவ்ளோதா அப்டின்ற மாரி போய்டு வாழ்க்க அதாவது ஆ ஆமா ஆமா நாலு பேர் கிட்ட சொல்ணு நாலு பேர நம்ம வீட்டுக் கூப்ட்டு நம்ம வீட பாக்க வைக்கணு அது க்கு தானே எல்லாமே பண்றாங்க சுத்தி இருக்குறவங்க அதாவது தன்னோட சந்தோஷத்தையு தாண்டி அடுத்தவங்க வந்து நம்மள பத்தி பொறாமையா நம்ம இப்டி பண்ணிட்டோ அப்டின்ற ஒரு பெருமைக்காகவே வாழ் இருக்குறவுங்களு நெறய பேர் இருந்துட்டு இருக்காங்க நமக்காகன்றத தாண்டி சொல்ற
அந்த நாலு பேருக்காக தாங்க வாழ்ற
உண்ம உண்ம நெறய பேரோட வாழ்க்க அப்டிதா போய்
என்னமோ ஆனா உண்மையாவே இப்ப நம்ம அடுத்தவங்களுக்காக தாங்க இப்பல்லா வாழ்றோ எங்கங்க நம்மளுக்கு புடிச்சத நம்ம செய்றோ சொல்லுங்க அவே என்ன நெனைப்பா இவ என்ன நெனைப்பா அவ என்ன படிக்க நம்ம இப்ப இத படிக்கிறமே இது நம்ம படிச்சிரு சில பேர் படிச்சத கூட வெளிய சொல்றது இல்லங்க கூச்சப்படுறாங்க ஏ நீ கூச்சப்படுற நா ஆ என்ன நாலா படிச்சதுல்லா நாலா தெளிவா சொல்லுவே நா பயப்படவே மாட்டே நா சொல்றதெல்லா ஆனா படிச்சு ஆனா அவுங்களுக்கு வந்துட்டு நம்ம படிக்கறத சொல்ட்டா நம்மள ஜ வந்து நம்மள ஒரு மாரி ஜட்ஜ் பண்ணுவோ அப்டின் சொல்லுவாங்கள அந்த மாரி நம்மள வந்து யோசிச்சுருவாங்களா அப்டின் சொல்லிட்டு அவுங்களுக்கு வந்துட்டு தோண ஆரம்பிச்சிடு ஆ அதெல்லா அப்டி இருக்கவே கூடாது நீ என்ன பண்ணிருக்க நீ இருக்கிற ஒர்க்ல நீ நல்லா பண்றியா அவ்ளோதா எனக்குலா சில டைம்லா வந்துட்டு இப்ப வந்துட்டு பஸ் டிரைவரோ இல்ல கண்டக்டரோ அந்த மாரில்லா எது சொன்னாங்கனா சூப்பர் நா நா எப்பயுமே சொல்லுவ எனக்கு வந்துனா நா அவங்கள வந்து கொஞ்சோ ஏன்னா அவுங்க நம்மகிட்ட பேசுபோது ஒரு மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்ளா இல்லப்பா நா பஸ் டிரைவர் தான்ப்பா அப்டின்னுவாங்கல்ல ஆ பஸ் டிரைவரா சூப்பர்னா அந்த பஸ் ல இந்த பஸ்லா இருக்குல்ல இந்த மாடல்லா எவ்ளோனா தருவா அப்டினு கேட்டா உண்மையாவே நெறய சொல்லுவாங்க எனக்கு அதெல்லா தெரியாது நாலேஜ்லா ஆனா அந்த பஸ்ஸ பத்தி எல்லாமே சொல்லுவாங்க அப்ப உண்மையாவே அவுங்களோட வேலைல அவுங்க நல்லாதானே இருக்காங்க அப்ப எதுக்கு அவுங்கள நம்ம கொறஞ்சு மதி
கண்டிப்பா கண்டிப்பா செல பேர் வந்து அவுங்கள மட்ட மட்ட தட்டிக்கிறாங்க தா ஆனா நெறய இடத்துல அவுங்களுக்கு தெரியாது அவுங்களோட வேல்யூ சுத்தி இருக்கிறவங்கள குதா தெரியு
அவ்ளோ பேர கூட்டு போய்ட்டு கூட்டு வறாங்க அதலா சும்மா சாதாரணமான விஷயமாங்க ஆ ஒருத்தர அவர நம்பி நூறு பேரு எரநூறு பேரு ஒவ்வொரு ட்ரிப்லு போய்ட்டு போயிட்டு வராங்கனா நூறு பேரு போறாங்கனா ஒரு அறுபது எழுபது பேர் போறாங்கனா ஒரு நாளைக்கு எத்தன டிரிப்பு அவரு போவாரு
ஆமா
அப்ப கூட்டு போறாங்கனா அவுங்க நம்ம நெனக்கிறோ ஆனா அவுங்க ஒரு மாரி நெனச்சுக்கிட்டாங்க நா சொல்லுவ நா எப்பயுமே நா யார்ட்டயாவது பேசனனா கொஞ்சோ அவுங்களுக்கு பூஸ் கொஞ்சோ உடுவ அது கொஞ்சோ இதாதா இருக்கு பாக்கறதுக்கு வெளிய இருந்து பாக் கறதுக்கு என்னடா இவன் இவன் வீட்லா இப்டி பேசுறானே அப்டின்ருக்கு ஆனா எனக்கு அப்டி பண்ணாதாங்க எனக்கு
இல்ல அதுதா நல்லதுங்க அதுதா உண்ம அதாவது அவுங்களோட மதிப்புன்றது அவுங்களுக்கு தெரியாது செல பேர் அப்டிதா இருக்காங்க ஆமா நம்ம இவ்ளோ தா அப்டின்ற மாரி இருக்காங்க எண்ணங்கள் அவுங்களுக்கு அப்டி இருக்கும் ஆ ஆனா செல பேருக்கு பாருங்க ஆ இவ்ரா பரவால்ல இவரு அப்டின்ற மாரி இருக்கு ஆனா நம்ம நம்ம வந்து என்னைக்குமே நம்ள வந்து தாழ்த் தி பேசவே கூடாது அப்டின்றத நா நெனப்பே ஆ எனக்கு இவ்ளோதா தெரியு இவ்ளோதா நானு இது மாரில்லா என்னால முடியாது அப்டின்னு அந்த முடியாதுன்ற வார்த்த வரக்கூடாது அப்டின் தோணு எனக்கு
ம் அது என்னமோ கரெக்ட் தாங்க அப்டிதாங்க இருக்கணு ஆனா எல்லாருமே நாம் பாட்டுக்கு நெனச்சிருக்கோ அப்டியே விட்டு போயிரலன்னா பேசுறத பேசிட்டு போவாங்க அப்டின்தா நெனச்சிரவே கூடாது நம்ளுக்கு என்ன நம்மெல நம்பள பத்தி கேக்குறாங்க நாம நல்லததா சொல்றோ நீயே உன்ன பத்தி நீ நல்லா சொ சொல்டாப்ப வேற யார் வந்து சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அப்டி தாங்க போய்ட்டு இருக்கு
அதுதா முடியு நம்ளால எல்லா முடியும்னு நெனக்கணு வேற எதுவு கெடையாது வாழ்க்கையில வேற என்ன நடக்க போது பாத்துக்கலா எதா இருந்தாலு அப்டின்னு நெனக்கணும் சேரிங்க ஓக்கே ஒங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் சேரிங்க
நன்றி
நன்றி